வணக்கம் கேக்குதா தோழி
ஹலோ
எனக் கேக்குதே
ஆ இப்பதா கேக்குது நீங்க பேசுறது ஆ ம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க தோழி?
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ம் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா?
சாப்ட்டே காலைல சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா?
ஆ சாப்ட்டாச்சு மத்தியான சாப்பாடே சாப்ட்டாச்சு.
ஓ ப்போ இப்போ நம்ம எத பத்தி
காலம்பய ம் இயற்கை பத்தி பேசலாந் தோழி.
ஆ பேசலா.
ஓ மொதல்ல உங்க கருத்துக்கள சொல்லுங்க இயற்கை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மாறி இருக்கு இல்லையா அது வந்து எந்தெந்த காரணத்து னால இயற்கை வந்து மாறி இருக்கு அப்டி நீங்க நெனைக்கிறீங்க தோழி?
ஆ நா வந்து இயதுக்கை ஆ எதனால ரொம்ப மாறிருக்கு அப்டின்னு நெனைக்கிறேன்னா அ நெறைய நம்ம அந்த அ நெலங்கல்லா போயிட்டு அந்த எடத்துல வந்து பெரிய பெரிய அந்த பில்டிங்ஸ் அதெல்லா வந்து கட்ட ஆரம்பிச்சர்றாங்க கட்டடம் அந்த மாதிரி இப்போ நீங்க வ வந்து அ கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அந்த இயற்கை வளங்கள் வந்து நெறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இப்ப வந்து அதுவுமே வந்து எல்லாரு வந்து அவங்கவுங்க நெலத்த வந்து வித்துர்றாங்க எதோ ஒரு காரணத்துக்காக. அதெல்லாமே வந்து கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு எட த்துல இது ஆ ரி அந்த எடமுமே வந்து ஒரு ஆ ஓரளவுக்கு அந்த நகரப்புறோ மாதிரி மாத்திர்றாங்க. இன்னும் பெரிய பெரிய அ நகரபுறத்துலலா வந்து பாத்தீங்க அப்டின்னா இந்த இயற்கை அதாவது ஒரு தெருவுக்கு ஒரு ரெண்டு மூணு மரம் இருந்தாலே அது பெரிய விஷயமா இரு க்கு அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ம் ஆ பாக்கறதுக்கே வந்து நம்மளுக்கு தோணு இது என்னடா நம்ம ஒரு நெழலு மே இல்லயே இங்க எல்லா என்ன பண்றது அப்டிங்கற மாதிரி ஆ தோணு அந்த மாதிரி கட்டிடங்கள் நெ றையா இருக்கிறதுனால அந்த இயற் கை வளங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்பல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ மழ பேஞ்சுது அப்டின்னா நம்ளுக்கு தண்ணி வந்து டக்குன்னு அவ்ளோ சீக்கிரோ உள்ள இழுக்காது. எல்லாமே கட்டடமா இருக்கிறதுனால அந்த எடமே சேதமடைஞ்சிரு நீங்க நெறைய அந்த புயல்லா வந்தப்ப பாத் தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எவ்ளோ சேதம டைஞ்சு ஆ நெறைய ம க்கள் அதனால வந்து கஷ்டப்பட்டாங்க. இதே வந்து அங்க கட்டடம் இல்லாத அந்த இயற்கை ஆ சேதப்படுத்தாம நம்ப இருந்துரு ந்தோ அப்டின்னா அந்த தண்ணி எல்லாமே நம்பளு க்கு அது வந்து அ உள்ள போகி அ ம க்கள் வந்து ஒரு சேஃபான எடத்துல இருந்திருந்திருப்பாங்க. இதனால இது எல்லாமே வந்து மக்கள்தா பண்றாங்க ஆனா அதுதா சொல்வாங்கல்ல இயற்கைய நம்ம வந்து ஒரு தாய் மாதிரி வந்து பாத்துக்கணு அப்பதா வந்து அது வந்து நம்பள அழகா பாத்துக்கு அந்த மாரி விஷயங்கள் வந்து பண்ணா மட் டுந்தா வந்து ஆ நம்மல்லா பாத்து தெரிஞ்சு ஒ இந்த இயற்கைய வந்து எப்டி பாதுகாக்கணு அப்டின்னு நம்பளுக்கு ம் மொதல்ல தெரியணு. இப்ப சொல்றாங்க எல்லாருமே இப்ப ஒரு மரம் வந்து நீங்க வெட்னீங்கன்னா அதுக்கு ஆறு க ஆ செடிகள் வந்து நீங்க ஈடா நடணு அதுக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஆனா இ இத வந்து எல்லாருமே செய்யறது கெடையாது. அதுதா மனுஷங்க நம்மதா வந்து இந்த இயற்கைய வந்து நம்ம தப்பு பண்றோ அது குடுக்கறத வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோ. அத ஏத்துக்காம நம்பளா ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போது அந்த இயற் கை அப்டிங்கறது வந்து தானா அழி்ஞ்சு போயி்டுது அப்டின்னு நா நெனை க்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா தோழி. நீங்க எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க ஒரு இயற்கைய வந்து நம்ம எப்டி பாதுகாக்கணு அப்பிடின்ட்டு. என்ன நானு அதுதா தோழி நானுமே சொல்றே அதுதா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மரங்கள் நடணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ப வந்து அத பண்றதே இல்ல இருக்க மரத்தையே வெட் டி போட்டுட்ருக்கோ நம்பளுக்கு நெழல் வேணு வீடு கட்டணு அப்டின் சொல்லிட்டு ஒரு ஒரு காரணங்கள் ஒருத்தொருத்துருக்கு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கு சோ நம்ம வந்து அந்த மரத்த வந்து எப்டி வெட்டலா எப்பிடி வந்து அந்த மரத்த வந்து அழிக்கலான்னுதா இருக்குமே தவிர அது வந்து எதாவது ஒரு மரோ நட ணு இப்போ நெறைய மரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ நட்டாதா ஒரு அஞ்சு வருஷோ பத்து வருஷோ கழிச்சு அது பெரிய ஆல மரம் கூட வச்சுக்கிட்டு அவ்ளோ அவ்ளோ பெரிய மரோ இருக்குன்னா அது எத்தன வருஷோ காலங்கள் மரமோ அது யாரோ ஒரு த்தர் நட்டு வச்சிருக்காங்க ஒரு நன்மைக்காக அத நம்ம ரொம்ப ஆ ரொம் அத அத கட் பண்றதுக்கே வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு வாரோ பத்து நாள் எடுத்து அத கஷ்டப்பட்டு வெட்டி போடறாங்க. ஆனா திருப்பியு ஒரு ஆலமரோ வந்து நம்மளால வைக்க முடியுமா ஒரு வேப்ப மரோ வந்து வைக்க முடியுமா அப்டின் கேட்டா ஒரு பெரிய கேள்வி குறி. முன்னாடி வந்து ஒருத்தருக்கு தனித்தனி வீடா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கார்டன் இருக்கு. ஏதோ ஒரு செடி வளப்பாங்க ஒரு இந்த செடி அந்த செடின்னு நறைய செடி வீட்டுக்கு தேவைப்படுற செடி ரோஸ் செடி வேப்பச்செடி அதெல்லா வளப்பாங்க ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு மூழிகள் ஒன்னு ஒரு ஒரு மரத்துக் கீழே ஒக்காந்தாலு நம்மளுக்கு அந்த காற்ற வந்து சுவாசிக்கும்போது நம்ம ஒடம்புக்கு நல்லது அப்டின்னு சொல்றாங்க இப்போ நம்மல்லா வந்து இந்த மரத்து கீழ ஒக்காற்றது இல்ல ஃபஸ்ட்டு மரத்தயே நட்றதே இல்ல நம்ம நம்ம வீட்டுலலா காடன் எங்க இருக்கு இல்ல இப்ப வந்து மாடி தோட்டம் அப்டின்னு நம்ம புதுசா பண்ணிட்ருக்கோ ஆனா அந்த மாடித்தோட்டம் அப்டின்னாலு அங்க போய் எல்லாரு வீடலயு பண்ண முடியுமா அப்டிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதா ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து ஃபிளாட்ஸ நோக்கி போயிட்ருக்கோ ஆ ஃபிளாட்ஸ் வாழ்க்கைல வந்து எல்லாருக்கு தனித்தனியா ஒரு எடோ குடுத்து ஒரு மரோ நடனு அப்டின்னு எடுத்துன்னு வந்தா மட்டுந்தா அது நடக் குமே தவிர இல்லனா ஃபிளாட்ஸ்ல இருக்க வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு வந்து அந்த மாடி தோட்டம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு கடையாது இந்த தனி வீட்டுல இருக்காங்க அப்டிங்கறவங்க மட்டுந்தா அத பராமரிச்சு பண்ண முடியு ஆனா அந்த எடத்துல வந்து அவங்க ஒரு சின்ன சின்ன செடிதா வளக்க முடியுமே தவிர பெரிய மரோ அந்த மரத்துக் கீழ உக்காந்து சுவாசம் சுவாசிக்கிற மாரி ஒரு வாய்ப்பு அதெல்லா ரொம்ப கம்மி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சில தேவப்படக்கூடிய மூலிகை செடிகள் நம்ம பயன்படுத்துற நம்ம கடவுள்க்கு வைக்கக்கூடிய சாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் அதெல்லா வளக்கலாமே தவிர பெரிய பெரிய மரங்கள் வந்து மாடி தோட்டத்துல வளக்கறதுக்கு வாய்ப்பே கடையாது இப்ப எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய பில்டிங்கலா வந்து வளர்றதுனால இப்ப வந்து செடிகள்ல்லா நம்ம வெட்டி தா போட்டுட்ருக்கோமே தவிர நம்ம நடுறதே கடையாது அதே மாரி பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணிக்கே வந்து சிட்டில இருக்கவங்கலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதுவுஇந்த வெயில் காலத்துல தண்ணியே வர்றது இல்ல தண்ணிக்கு எல்லா எல்லா நல்ல ஃபிளாட்ஸ்ல நல்ல சம்பளத்துல நல்ல வசதியா இருக்கவங்களுக் கூட தண்ணி பற்றா குறயின்றது இப்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்ருக்கு அதெல்லா ஏனு பாத்தீங்கனா தண்ணி போறதுக்கே வழி கடையாது எல்லாமே நம்ம பெரிய பெரிய பில்டிங் ஆக்கிட்டோ எல்லாமே உ இப்ப தண்ணி போறதுக்கு ஒரு காவா தண்ணி போறதுக்கு கூட வழியில்லாத ஒரு சூழ்நிலை தா இப்ப நடந்துட்ருக்கு ஒரடியா மழ பெய்து ஏரியில தண்ணி அத எடுக்க முடியாம நிக்க வக்க முடியாம அத தண்ணிய வந்து காப்பாத்த முடியாம நம்ம வேஸ்டா தா விடுவோ வெளியூடல்ல அப்டின்டு தெருவுலலா தண்ணி இருக்கு மழ வரம்போது அதே வெயில் வரம்போது என்னடான்னு பாத்தா நம்மளுக்கு தண்ணியே இருக்க மாட்டேங்து குடி கவோ குளிக்கவோ எதுக்குமே தண்ணி இருக் கமாட் நம்மளுக்கு ஒன்னு அந்த எஸ்ட்ரீமுக்கு போயிடுரோ அந்த லெவலுக்கு இல்லனா சுத்தோ தண்ணி இல்லாத தண்ணி பற்றாகுறை லெவலுக்கு நம்ம போயிறுறோ ஏன்னா நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கோ அது ஒரு முறையா பண்றதுக்கோ நம்ம எதுமே நம்ம அத பண்றதுல்ல மொத்தோ பில்டிங் ஆக்கிட்டோ ஒரு ம மரோ கடையாது செடி கடையாது எதுமே நம்மளுக்கு தண்ணிக்கு தேவையான ஒரு இது இயற்கை எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணொண்ணா அழிச்சுக்கிட்டே வரோ அதே மாரிதா மக்களு சாப்பாடு அதே மாரிதா எல்லாமே நம்ம ஒண்ணொன்னா அழிக்கும்போது என்னன்னா நம்ம இயற்கை வந்து நம்ம பண்ற தப்ப அந்த இயற்கை வந்து திருப்பியு நம்மளுக்கு காட்டுது நீங்க சொன்ன மாரிதா ஒரு இயற்கையை வந்து நம்ம அழகா பாத்துக்கிட்டோம்னா அது நம்மள அத விட அழகா நம்மள வச்சுக்கு நம்ம இயற்கையோ சும்மா ஏதோ ரசிக்கிறோ ஒரு பீச்சுக்கு போறோ அந்த அந்த பீச்சை ரசி கிறோமே தவிர நம்ம நடக்குறோ வர்றோ போறோ அந்த செடி நடணு அதுக்கு வந்து அது அழகா வளரணு அது எல்லாரு பாதுகாக்கணு அப்டின்ல்லா இப்ப யாருமே நனைக்கறது இல்ல எல்லாருக்கு அவங்கவுங்களுக்கு சுயமா அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதுதா வச்சுக்குறோமே தவிர இந்த உலகம் வந்து நல்ல இயற்கையோட காணப்படணு நல்லா இருக்கணு அப்டினு நம்ம யாருமே நனக்கிறதே கடையாது இப்ப இயற்கை எங்கனா போணு நம்ம எங்கனா ஊரு தாண்டி போய் ஒரு இயற் க்கைய ரசிச்சுட்டு வரோ அதே இயற்கைய நம்ம வீட்டு பக்கத் துலயோ எதுலயோ நம்ம எல்லாத்தயு பராமரிச்சு வச்சிருந்தோ அப்டின்னா நம்ம வந்து எங்கேயு வெளில போய் அந்த இயற்கைய ரசிக்கணு அப்டின்ற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்லாம இருந்திருக்கு நம்ம அக்கம் பக்கத்துல பாத்தாலே நம்மளுக்கு அழகா ஒரு செடி வளத்து அத பாக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஆச ஒரு அழகு இருக்கு அதுல அந்த இயற்கை அதுல ஒரு இயற்கையா ஒரு அழகு இருக்கு அதெல்லா நம்ம ஒன்னொன்னா வந்து அழிச்சுிக்கிட்டே வர்றதுனாலதா நம்ம வந்து இயற்கை அழிக்கிறோ இயற்கை வந்து நம்மள ரொம்ப சோதிச்சு நம்ம இன்னமு அத புரியாம இன்னு அத அழிச்ச ச்சினுதா இருக்கோ நம்ம எப்போ மக்கள் எல்லாருக்கு புரியுதோ எப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்களோ அப்ப வந்து இன்னு நம்ம இயற்கை வந்து பழைய மாரியான இயற்கைய வந்து நம்ம கொண்டு வரறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு தோழி
ஆ நீங்க பேசினது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஆ நடைமுறை வாழ்க்கைல இப்ப நடந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போய் தா அந்த இயற்கை அப்டிங்கறத ரசிக்கிறோ இப்ப இருக்கிற சின்ன பசங்கள்ல்லா வந்து அந்த பசுமையா அவங்க பாத்துட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு அப் அப்டிங்கற மாதிரி அவங்களே இது பண்றாங்க ஆனா அவங்க வந்து நகர்ப்புற ஏ அ நகர்ப்புற வாழ்க்கையில தா வந்து இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அது வந்து புடிச்சிருக்கு ஆனா அவங்க படிப்பு சம்பந்தமான அந்த வேலை சம்பந்தமான சூழ்நிலையினால கிராமத்து புறங்கள்ல இருக்கிறவங்க கூட அங்க போயட்டு இருக்காங்க அ அங்கேயுமே வந்து அந்த குப்பைகல்லா வந்து போட சொல்றாங்க நா நெறையா எடத்துல பாத்து துருக்கே இந்த குப்பைய வந்து சரியா அந்த அ குப்பத்தொட்டில கூட சரியா போடுற தில்ல அதனால வந்து அ மக்கும் அ குப்பை மக்காத குப்பை எல்லாமே தரையில போட்டுட்டு அது வந்து அதுவுமே வந்து அந்த மண்ணு வந்து மக்கர அந்தபொருள்ளா சீக்கரமா அது மக்கி மக்கி அதுவே இது பண்ணிக்கு மக்காத பொருள் இந்த பிளாஸ்டிக்கு அந்த ஐட்டம்ஸ்லா வந்து போட்டோ அப்டினா அது மேலயே எங்கயாச்சு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தா கூட அந்த குப்பையோட சேந்து அடிச்சிட்டு வரு அதெல்லாமே வந்து இயற்கையை வந்து ஒரு சேதப்படுத்துற ஒரு விஷயந்தா இப்போ நிறையா எடத்து த்துல வந்து அந்த நிலநடுக்கம் வருது இந்த சுனாமி வர்றது இதெல்லா எதனால வருதுனா அந்த இயற்கை அங்க சுற்று சூழல்ல இருக்கிற இயற்கை வந்து பாதிக்கிறதுனாலதா இந்த மாதிரி அ பிரச்சனைகள்ல்லா வருது இப்போ வந்து அந்த இயற் கை அப்டிங்கிற ஒரு விஷயமே வந்து என்ன நம்ம அ எழுந்திருக்கும்போது அந்த குருவி சத்தம் அந்த காக்கா சத்தம் அ அதுக்கப்புறோ நம்ம அந்த சாய்ந்திரம் வரைக்கு அந்த சத்தோ இருக்கு தூங்கிட்டதுக்கப்பறோ அது விடிய காலைல அது விடிஞ்சிருச்சு அப்டினு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமா ஒரு கத்து கத்து அது எல்லாமே வந்து ஒரு நம்மளுக் க்கு ஒரு அலார மே தேவல்ல அந்த மாதிரியான ஒரு அ இயற்கைக்கு அ இப்போ இப்ப வாழ்றோல்ல அந்த மாதிரி இயற்கைல பாத்தீங்கன்னா நம்ம ஹார்னு சவுண்டு தா என்னைக்குமே வந்து அந்த கேட்டுக்கிட்டே இருப்போ அதெல்லா நம்ளுக்கு வந்து எரிச்சல்லா இருக்கு ஒரு சில சமயம் அதனால தா இந்த இயற்கை வந்து நம்ளுக்கு கு என்ன மாதிரி வளங்கள் தருதோ அது எல்லாமே நம்ம ஏத்துக்கணு அதுக்கு நம்ம கைமாறா ஏதாச்சு செஞ்சோ அப்டினா கண்டிப்பா நம்ம வந்து இது யாரோ போட்ட இது தானே நம்ம ஏ வந்து இத பண்ணணு அப்டினு பாக்காம எல்லாத்தையு ஒரு நம்ம அ நம்ளால முடிஞ்ச ஒரு செயல வந்து இந்த இயற் கைக்கு செஞ்சோ அப்டினா கண்டிப்பா அது நம்மளுக்கு பயனுல்ல வகையல இருக்கு
கண்டிப்பா தோழி அழகா சொல்லிருந்தீங்க தோழி நம்பளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு நம்ப இன்னொரு கால்ல பேசிடலா தோழி நன்றி.
நன்றி